வணக்கங்கா
ஏ வணக்கம் நல்லாயிரிக்கிங்களா
ந நல்லாிருகீங்களா நாங்க நல்லாருகோ
சாப்டிங்களா ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்டிங்களா
ஆ முடிஞ்சதுங்க என்ன பண்ணிட்டு இருகீங்க
நா பிச்னஸ் பண்ணிட்டுருகே
ஓ செரி செரிங்க
நீ ஹா
நா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க
ஹவுஸ் ஒய்ஃப்களா
ஆமாங்
ச
ம்சேரி என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க
நா இ சேவா சென்டரு வச்சுருக்கே
ஓ அப்டிங்ளா செரி செரிங்கா
ஆ
அப்ப நெறைய பேர் இந்த பாஸ் கோட்டு ஆதார் அப்டேட் இதுக்காகலா உங்ககிட்ட வருவாங்கள
ஆமா ஆமாங்க எல்லா விதமான ச சேவைகளு இருக்கு நமகிட்ட
ஆ இதுக் முன்னாடி எல்லா கரண்ட் பில் எல்லா இந்த மாரி எடத்துல தா கட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ எல்லாமே ஆன்லைன்த கட்டிட்டு இருக்காங்க உங்களு அந்த இது எந்த அளவுக் க்கு பெனிபிட் வருங்க முன்னாடி மாரி அந்த அளவுக்கு இருக்காதுனு நெனைகிறே இப்போ
எது
அ மின்னெல்லா கரண்ட் பில்லுல இருந்து எல்லாமே
இப்ப எல்லாமே அரசு துறை சேவைகள் பூராமே ஆன்லைன் பண்ணிடாகல்ல
ஆமா
அதனால இப்போ ஆன்லேன் புராமே அந்த இணையதள சேவ அதுதா பண்ணிட்டு இருக்க நல்லா பெய்ட்டு ஆ நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஆ
ஆமாங்க நீங்க எப்டி நீங்க வெச்சுட்டு நாலு பேருக்கு யாரையாவது வெச்சுருகீகளா இல்ல நீங்க அங் அந்த இதுல வேல செய்றீங்கள
இல்ல இல்ல அங்க நா ஓனரு அவங்க அங்க வேல இருகா அதுல எனக்கு வேலைக்கு கீழ வேலை இருக்காக
ஓ சரிங்கண்ணா நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஆனா நான் வந்து டெய்லரிங் பண்ணுவே எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுவேன் ஆஹ் அதுக்கடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கார்ட்ஸ்செஞ்சு கொடுப்பேன்
ஆர்டரு ஆர்டர் எடுத்து பண்றீங்களா
ஆர்டர் இல்லைங்க அந்த மாதிரி எடுத்து பண்ணனும் ஆனா நாங்க இருக்கிறது வந்து டவுனு அதனால அந்த அளவுக்கு கிடையாது எனக்கு இன்னும் அந்த ஐடியா இருக்குது ஆர்ட்ர் எடுத்து பண்ணணும் அப்படின்னு அதுக்கு சரியான ஐடியாஸ் கொடுக்கறவங்களோ இ இல்ல யாராவது அனுபவம் இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஆ அதனால அந்த அளவுக்கு போகலங்க யாராவது வந்து எழுதி கொடுக்க சொன்னா ஒரு ரிக்கார்டுக்கு ஒரு மற்றவங்கள விட நம்ம வந்து ஒரு காசு வச்சு ட்டு ஆ எழுதிக்கிட்டுருக்கோம்
இப்போ இ எம்ப்ராய்டரியில அது ஆர்டரு எடுத்து பண்றீங்களா இல்லை நீங்க ஒண்ணும் அது பண்ணிட்டு இருக்கீங்களா
ஆ புரியல அண்ணா
எம்ப்ராய்ட்ரி அந்த மாதிரி வேலை ஆரியெல்லாமா பண்றீங்களா
ஆரி ஆமா ஆமா யாராவது கொடுத்தா நான் செய்வேன் ஆனா அதே வேலையா உட்காந்துட்டு இப்போ பிஸ்னஸ் மாதிரியெல்லாம் பண்ணலெங்க ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீ டைம் கிடையாது
வீட்டு வேலையும் பார்த்துட்டு வீட்டில பெரியவங்களையும் பார்த்துட்டு செய்யணும்னா கஷ்டம் அது அது வந்து ஒரு நாலு பேர வச்சு வச்சுக்கணும் அவங்கள வ வச்சு வாங்கி வேலை வாங்குற மாதிரி இருந்தா நம்மளுக்கு ஆர்டர் எடுத்து பண்ணலாம் உம் சுத்தி வட்டாரத்துல இருக்கறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் என்கிட்ட வருவாங்க
சேரி சேரி ச
நான் வந்து புடவைங்களுக்கு வந்து இப்ப நிறைய லேடிஸ் வந்து சாரீஸ்க்கு செலவு பண்றாங்கங்க இந்த இந்த முந்தாணிக்கு வந்து த்ரெட் ஒர்க் பண்றது அந்த மாதிரி அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கே
இப்போ அது அதிகமான நிலைமையில போய்ட்டுருக்கு ஏகப்பட்ட முதல் மாதிரி இருட்டேன் இப்போ அதிகமா டெய்லரிங் சாப்போ அத சேர்த்து நிறைய இப்போ அந்த எம்ப்ளாயி ஆருக்கும் இது மாதிரியான அது எப்படி நீங்க வகுப்புகள் போய் கத்துட்டீங்களா எப்படி
இல்ல இல்ல இல்லங்க நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போகலை யூடியூப்ல தான் நான் பார்த்து கத்துக்கிட்டேன்
யூடியூப்ல பார்த்து இ பரவாயில்ல யூடியூப்ல பார்த்து ஆ அந்த மெட்டீரியல்ஸ் சோ அங்கேயேயும் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா
ஆ நான் என்னோட சாரீஸ்க்கு போட்டு பார்த்துட்டு எம்ப்ராய்டரி அப்படி எல்லாமே அதுக்கெல்லாம் நா போட்டு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்
இருபது வருஷம் பண்றீங்களா
ஆமா உடம்புக்கு ஸ்ட்ரெயின் எடுத்து அது நா பண்ணமாட்டேங்க ஏனா அதுல சம்பாதிச்சு மறுபடியு என்னோட ஹெல்த்துக்கு நா செலவு பண்ண விரும்புல அதனால ஒரு நாளைக்கு அ இந்தன் இவ்ளோ நேரோ மட்டுதா ஒதுக்கி வைப்பே
ஆமா கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுண்ணுக்குமான வேல ரொம்பா டீப்பா போனா நமக்கு தா ஆ உடல் அதிக மன அழுத்தொ
ஆம் ஆமா ஆமாங்க அதா நா இப்போ நாலு பேருன வெச்சு நம்ம வேல வாங்கறது வேறங்க அந்த மாரி இருந்தா நீங்க உங்க பல்கா ஆர்டர் எடுத்து பண்லா இப்ப நாமலா நம்ப செஞ்சு குடுக்கும் போது வந்து நம்ம கொஞ்ச நம்ம ஒ ஹெல்த்தியு நம்ப பாத்துட்டு அதுக்கேத்த மாரி வேல பண்ணா மட்டு போதுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா அது நம்மளோட ஹெல்து தா ஃபர்ஸ்ட்டு
ஆமா ஆமா நா நறைய பேர பாத் துருக்கங்க நா வந்து இருவது வருஷமா போட்டாலு கொஞ்ச கொஞ்சமா போட்டுட்டே கண்டினியூவா போட்டுட்டு தா இருக்கே சிலர் வந்து ஆரம்பிச்ச கோளாறுல ஒரு நாளைக்கு எ முடிச்சுட்டு ரெண் ஒரு பொடவ அப்டி முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு நாலஞ்சு நாள்லேயே வெறுத்துருவாங்க அந்த வ வேலையே
கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பு அ புதுசா ஆரம்பிக்கும்போது அப்டிதா ஒரு ஆ ஆர்வத்துல
ஆமா நா அதுதா சொன்னே எது கு நா பா அதுல பெருமையாக வேற சொல்லியிருக்காங்க எகிட்ட நா ஒரே நாள் முடிச்சு நா ரெண்டு நாள்ல முடிச்சுட்டேனுவாங்க ம் சரி சரி போடட்டு அப்டின்னு பாத்தா இப்ப அவங்க ஃபுல்லா ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்காங்க அதெல்லாம் போடுறது
நல்லா அது வந்து அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி செய்றதெல்லா கண்டிப்பா கஷ்டமானது நம்ம ஃப்ரீ டையத்துல ஒரு அது ஒரு இது மாரி பாத்துட்டுருந்துன்னா அவனு தெரிஞ்சுக்காது
ஆமா ஒரு ஹாபி மாரிதா வெச்சிருக்கனே தவிர பொழுதுபோக்குங்க மத்தவங்க கிட்ட போய் இப்ப வந்து நாங்க இருக்கறது ஒரு டவுனு மத்தவங்க கிட்ட பேச்சு குடுத் சொன்னா எல்லார் பத்தியு தப்பு தப்பா பேசுவாங்க இந்த மாரிய வேலைகள்லா நம்மளுக்கு தேவயில்ல அப்டின்ற ஒரு இதுலதா நா வந்து ஆமா
ம் உங்களுக்கு ஃப்ரீ டைத்துல நீங்க அந்த மாரி அதுல அதுல கொஞ்ச கான்ஸன்ரட் பண்ணீங்கன்னா
ஆமா ஆமா
உங்களுக்கு அது ஒரு
எல்லா பெண்களு க்குமே ஒரு ஃபைனான்சியல் இன்டிபெண்டன்ட் வேணுறது தாங்க நா எப்ப இருந்தோ சொல்லிட்டு இருக்கே நா வந்து ஒரு இந்த ஆ என்ன சொல்றது குழு அப்டின் சொல்லுவாங்க இல்லயா மகளிர் குழு அ அந்த மாரி ஆ ஆமா அ அந்த மாரி நாங்க ஒரு பத்து பேர் இருக்கோ அவங்களுக்கு அதுதா சொல்லுவா இப்போ உங்களுக்கு ஏதாவது எ அதுல ஆ ட்ரெஸ் தைக்கிறவங்க இருக்காங்க
ம்
அ இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்றவங்க இருக்காங்க
எல்லா இருக்காங்க
ஆ அவங்களுக்கு எல்லாமு சொல்லுவே ம் நா வந்து நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்டாளே போது இப்ப எனக்கு தெரிஞ்ச வேலைய நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க இங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நீங்க அவுங்க கிட்ட போங்க அப்டின் சொன்னா உங்குளுக்கு அது அப்டி வியாபார நடந்த மாரியு இருக்கு மத்தவுங்களுக்கு வேல குட்த்த மாரி இருக்கு
கற்று கொடுத்த மாதிரி இருக்கு மத்தவுங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த மாரி இருக்கு நம்மளுக்கு வேல இது நடந்த மாதிரி இருக்கு
ஆமா ஆமாங்க எங்கிட்ட பேன்சி ஸ்டோர் வச்சிருக்காங்க அவுங்கல்லா இப்ப அவுங்க வந்து ஒரு நாலு பேருக்கு இந்த மாரி போட்டு தராங்க அப்டின் சொன்னாலே அவுங்ககிட்டயே மெட்டீரியல் வாங்குவாங்க நம்மகிட்ட ஆர்டர் எடுத்துட்டு வருவாங்க
அத அதா ம்
கும் வியாபார ஆன மாரி இருக்கு நம்புளுக்கு ஒரு வேல கெட்ச்ச மாரி இருக்கு
ஒரு ஒரு ஒரு கோர்வ ஒரு செயின் மாரி நமக்குள்ளயே அ கண்டிப்பாக நல்ல நல்லா அருமையான விஷ்சியம் தா
ம் அதுதா இன் இன்னு நெறைய ஐடியாஸ் தேவப்படுதுங்க மத்தவங்கிட்ட எல்லார் கிட் டியு பேசும்போது தா அ மத்தவுங்களோட ஐடியாவு கேட்டு நம்மளுக்கு எது உபயோகமா இருக்கு அப்டின் பாத்துட்ருக்கோ
கண்டிப்பா நம்மோ
கறி பாயிண்ட் வச்சிக்லா அப்டின்ற ஒரு ஐடியாவு இருக்கு ம் இப்ப நறிய ரைஸ் குக்கர் இந்த மாரி வந்தாச்சு ரைஸ் மட்டு வச்சுப்பாங்க அ கொழம்பு இந்த மாரிலா தேடுவாங்க
ஆமா
நம்ம வெறு கறி பாயிண்ட் மாரி வெச்சிக்கிட்டோன்னா அ அதுவு நம்ப சேல் பண்ணிக்கிட்டா போது
ஆமா கண்டிப்பா ஆமா இந் மாரி இப்ப மக்கள் வந்து பாத்தீட்ன்னா இந்த அவுசரமான உலகத்துல ரெடிமேடு நாடி தேடிதன் போறாங்க அதிகமா ஏனா அவுங்ளுக்
ஆமா ஆமாங்க ஆமாங்க அ அதே மாரி ஹோட்டல் ஃபுட்டு ஒரு நாளிக்கி அவுங்க டேஸ்ட் வரணுனு அ வேற மாரி செய்றாங்க ஆயில் அதிகமா போடுறாங்க அந்த மாரி கிடையாம நம்ம வந்து வீட்டுக்கு ஏத் இந்த மாரி வீட்டு சாப்பாடு மாரியே நம்ப செஞ்சி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தா மத்தவுங்ளுக்கு குடுக்கணு அப்டின்னு
கண்டிப்பாங்க அந்த மாரி உங்ளுக்கு நெறய இது இருக்கு நெறய ஒரு
ஐடியா இருக்குங்க யாராவ்து இல்ல செய்ற அப்டின் சொன்னா இந்த மாரி இருக்கு நீங்க பண்ணுங்க என்னால முடிஞ்ச உதவி நம் பண்ற அப்டின்தா சொல்லிருக்க எல்லாருக்கு இப்ப நா வந்து வ எனக்கு வீட்ல அந்த அளவுக்கு சப்போர்ட் கடையாது ஆ சின்ன சின்னதா தா சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட்டுன்னா அது என்னோட சொந்தோ நா வீட்ல இந்தே பண்றதுனால பெருசா அமயிது இந்த கறி பாயிண்டு இந்த மாரி எல்லான யாரு ஒத்துக்கமாட்டாங்க
ஆம்ஆம்மா அதெல்லா
நானு ஆமாங்க அது ஃபேமிலி சப்போர்ட்ருக் கொனோ அந்த மாரி ஒரு சப்போ்ட் எனக்கு கடையாது ஆ அதனால மத் மத்தவுங்ளுக்கு சொல்வ நானு நீங்க இந்த மாரி செய்ங்க அ நா வேண் ணா உதவி பண்ற இப்ப நம்ப வந்து எல்லாமே சோசியல் மீடியா தாங்க நம்ம வந்து ஒரு சின்ன வேல செஞ்சாலு அத ப்ரமோட் பண்ணா மட்டுந்தா நம்ளால டெவலப் ஆக முடிது
ப்ரோமோஷன் மார்கெட்டிங் ரெண்டு பண்ணால போ
ஆமா ஆமா ஆமாங்க
அந்த மாரி நல்லாரு இப்ப நீ நம்ம நம்ம எதுவுமே இது பண்ணாலு அந்த ஆ ப்ரோமோஷனுகு அந்த வணிய படுதது மார்க்கெட்டிங்க்கு தேவயான எல்லா சோர்ஸ் இருந்தா ஆமா அதுல நிக்கற நிக்க முடியு அதுக்கு நமக்கு பேக்ரவுண்ட்ல பினான்சியல் ரீதியாவு
ஆமாங்க அது நெறைய பேர் நா பாக்கணுங்க சிலர் வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு காஸ் வாங்கறாங்க நம்ளுக்கு வந்து சிலர் என்னன்னா அவுங்க அவுங்களோட ஃபாலோவர்சா ஏத்திக் த்துக்காகவியூ இந்த மாரி நம்ளுக்கு ஃப்ரீயாவு பண்ணி தராங்க இங்கல்லா
ஆமா ஆ
உங்களுக்கு எது தேவயோ அப்டி போங்க அப்டின் சொல்ட்டு இப்ப அதா கல்யாணத்துக்கு மெஹந்தி வைக்கலா இந்த மாரி இ எங்க எனக்கு தெரிஞ்ச வர்லயு நா இந்த மாரி நெறய மெஹந்தி வெக்கறது சாரீஸ் க்கு பண்ண ஒர்க் பண்றது இந்த மாரி எல்லா நெரிய எங்கிட்ட ஆளுங்க இருக்காங்க ஆனா எல்லாரு அவுங்கவுங்க வீட்ல இருந்து பண்ணுவாங்க ஒரு எடத்துல சேந்து பண்ற மாதிரி எல்லா யாரு கெடயாது
கெடயாது அவுங்கவுங்க வீட்ல இருந்து
ஆமா அது யாருக்கு பிரச்சன கெடையாதுங்க அவுங்க வீட்ல வேலயு பாத்துட்டு அ ஒரு நேரோ அதுக்கு ஒதுக்கி வெச்சுட்டு அங்க பா பாத்துட்ருப்பாங்க அதே ஒரு எடத்த விட் விட்டு அவங்க வீட்ட விட்டு ம வேற ஒரு எடத்துக்கு வந்து இருந்து செய்யணுனா வீட்ல என்ன அப்டின்ற ஒரு டென்ஷனு இருக்கு
கண்டிப்பா வீட்ல இருக்கற வேலைகள்லா யாரு
ஆமா ஆமா அதுனால நா அந்த மாரியு நான் சொல்லிருக்க ஹலோ
ஆ சொல்லுங்க ஆ கேக்குது வீச்சினுடைய காரியங்க நம்ம இது பண்ணோ சரிங்க ஓகே ரொம்ப சந்தோஷோ உங்களோட பேசுனது